ஹலோ ஆஹ அதுதான் அங்க அந்த விஷயம் தான் நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் தான் கோத்தகிரி போன விஷயம் சரிங்களா அது எப்படி அது எப் எப்படிங்க அவங்க சொல்லாம போயிருக்கலாம் அது வந்துட்டு அவங்க அவங்க நம்பிக்கை உடைக்கிறதோ அவங்களுக்கு என்ன சொல்றது இவங்க வந்துட்டு நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் நம்ம எல்லாம் அதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த தாட்ட அவங்க உறுதிப்படுத்துற மாதிரி தானே ஃபீல் ஆகும் இது நீ ஏன் இதெல்லாம் கேக்குற உனக்கு இதுக்கெல்லாம் என்ன இதுக்கு நான் அவங்க கத்துறாங்க நான் ஒரு நாள் தானே போனேன் நீ என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டே ப்ப நான் வந்துட்டு நான் அதெல்லாம் கேக்குடது அப்ப நமக்கு அதுக்கு என் கேக்குறதுக்கான ரைஸ் இல்ல நமக்கு அந்த க்கான உரிமையே கிடையாது சோ நம்ம பேசக்கூடாது நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கற ஒரு இனத்த தான் நீங்க அவங்களுக்கு குடுக்குறீங்க
அடி கொடுத்தாங்க ஃபஸ்டபால்
நீங்க போயிட்டு வந்து நீங்க உங்ககிட்ட என்ன சாவாவ பேசுனீங்க அவங்ககிட்ட சண்டை தானே போட்டீங்க அப்ப நீங்க வந்துட்டு சண்டை போட்டீங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன கேக்குறது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கிறீங்க ஆல்ரெடி வேற நீங்க சொல்லி இருக்கீங்க என்ன சொல்றது நீங்க என்ன சொல்லிக்கீங்க நீ லைப்ல கேட்காத என்னோட விஷயம் த நீக்கக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள சொல்லிருக்கீங்க உங்ககிட்ட சரிங்களா அப்ப நீங்க உங்க இப்போ வந்துட்டு இப்ப நீங்க எப்ப ட்ரீட் பண்றீங்க ஒரு காலத்துல சொல்லுவீங்க ட்ரட் லைக் ரெண்டஸ் அப்படின்னு சொல்லுவீங்க பிரண்ட்ஸ் இல்ல பிரண்ஸ் பிரன்சஸ்தான் ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க தீட்லைக்கேர் நார்மல் நார்மல் ஹியூமன் பீங்கா கூட நீங்க ட்ரீட் பண்ணல அப்படிங்கற
அதைப் பீனியஸ் புல்லா ஆபீஸ் ரூம்ல ட்ரீட் பண்ணன் சொல்லிட்டாங்க
இப்போ நீங்க யாருக்கான சொல்ற மாதிரி உனக்கும் நான் அப்ப போயிட்டு வந்து சொல்லிக்கேன் போயிட்டு வந்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பதுக்கெல்லாம் அப்ப அவங்களுக்குயாரு
ரொம்ப இம்பார்டன் பர்சன் தாங்க இப்படி சொ
ஆஹ அப்ப நீங்க வந்துட்டு என்ன நீங்க என்ன பண்ணீங்கன்னும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா போனதெல்லாம் இப்ப யாரும் தப்பு சொல்ல ஆனா நீங்க அவங்களுக்கு சொல்லிருக்கணுமா இல்லையா
என்னட்டீங்க
இப்படி போறோம் அப்படிங்கறத நீங்க அவங்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையாங்க
சொல்லியிருக்கணும்னா இல்லாம் அவங்க போ மீன் சொன்னதுல சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல
ஹ ஏங்க நீங்க அங்க போய் ஜாலியா தானங்க இருந்தீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்க
சோகமா தாங்க இருந்தா
அது எப்படிங்க இந்த கதையை நான் நம்புவனா யாராவது நம்புவாங்களா நான் இல்லை யாராச்சும் நம்புவாங்களா நா ஜாலியா இல்ல சந்தோஷமா சந்தோஷமா இல்ல பரத்துலே இருந்தேமா அப்படின் சொன்னா யாராவது ஒரு ஆள் ஒருத்தர் நம்புவாங்களா உம்உம்
ரம் மாட்டாங்க தாங்க
உம் சொல்லுங்க
ஆஹ் சோ நம்மதான் தெ தெரிஞ்சா பிரச்சனையாகுமோ கஷ்டப்படுவாங்களோ உம்
கஷ்டப்படுவாங்களோன்னு நினைச்சீங்களா இல்ல உங்கள தவித்துருவாங்கன்னு நினச்சீங்களா
நா அவத்து நிறைய கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஓவ ஓவர் திங் வாங்க ஒண்ணுமேல்ல விஷ்யோ ரொம்ப வந்து அவுங்க வந்து இது வந்து ரொம்ப தப்பா நெனச்சுப்பாங்க
ம் அப்போ உங்களுக்கு தெரியு அதாவ்து உங்ளுக்கு தெரியு அவுங்க ஓவர் திங்க் பண்ணிருவாங்கன் உங்ளுக்கு தெரியு அப்டிதானங்க
ம்
ஆனாலு நீங்க அந்த விஷ்யத்த தயங்காம பண்ணிருக்கீங்க அதாவ்து அவுங்க அப்டிதா திங்க் பண்ணுவாங்கன் தெரியு நீங்ளே தா சொல்றீங்க ஆனாலு நீங்க அந்த விஷ்யத்த பண்றீகீங்கன்னா அப்ப என்ன மைண் செட்ல நீங்க பண்ணிருக்கீங்கங்கறத நா எப்டி எடு த்துக்கறதுன் சொல்லுங்ளே
ஏங்க நா ஒ மீன்ஸ் அந்த எடத்துக்கு போனது வந்து ஒரு எதிர்பாக்காத ஒரு சம்பவோ அது போனது அது ஏனா முந்தா நேத்துக்கு ஒரு அங்க வந்து ஆக்சுவலி எங்களோட பிளானே வந்து பாத்தீங்கன்னா கொத்திக்கி சாரி கொடைக்கானல் போவதா பிளான் செரிங்ளா அங்க ஒரு முருகர் கோயில் ஃபேமஸ் அந்த முருகர் கோயிலுக்கு நாங்க போலான்தா நெனச்சு பிளான் பண்ணிருந்தோ
ம்
க்கு முடியாத சம்பார்ச்ட்ட தவுக்க முடியாத ஒரு விஷ்யத் தனால வந்து நாங்க அங்க அன்னைக் பிளான் கேன்சல் பிளான் கேன்சல் ஆய்டுச்சு அது அவுங்களுக்கு தெரியு அதுல அவுங்களுக்கு அப்டி ஒரு சந்தோஷோ நாங்க பிளான் பண்ணி போவாவே மாட்டோ அப்டின் சொல்ட்டு அவுங்க பிளான் பண்ணி ச ஆனா உண்மயாவே சொல்றேங்க பசங்க பிளான் பண்ணா மட்டு அந்த அந்த ட்ரிப்புங்கறது வந்து வெளங்கவே வெளங்காதுங்கறது அதுதா செரிங்ளா அந்த ட்ரிப் வந்து அவுங்களுக்கு வந்து செட்டாவே ஆகாது
வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாரு எனக்கு தெரியல இது வந்து கன்ஃபர்ம்டா என்ன உங்க விஷாந்தி வந்து நீ கரெக்டா அஞ்சே முக்கா வயசுல அவங்களுக்கு தடுப்பூசி போடணும் சிக்கன் பாக்ஸ் ஆ சொல்லுங்க கேட்டுட் தாருக்கே
பின்னாடி என்னங்க வா ஃபோன்ல நோண்டிட்ருக்கீங்க இதுல்லா பண்ணக்கூடாதுங்க நம்ம கால் பேசும்போது
ஃபோன்லா கால் தாங்க பேசிட்ருக்கே ஆனா அவுங்க வந்து கொஞ்சோ எரிச்சல் ஊட்ற மாரி பதில் பேசிட்ருக்காங்களா அதுதா
யாருங்க
ம் பதில் பேசுறவங்கள சொன்னேங்க சொல்லுங்க
ஏ என்ன புரில அப்ப கால் கட் பண்ணிலாங்க நீங்க பதில் பேசுவங்கான என்ன பதில் பேசுனாங்க இப்ப வந்து
இப்போ பதில் எப்டி இருக்குனா
ம்
இல்ல அது எப்டின்னா இப்ப அவுங்க வந்துட்டு ஒரு எடோ போயிர்க்காங்க போய்ட்டு வந்து அதாவ்து இத அவுங்க த ப்பு சரியெல்லா இல்ல இப்ப அவுங்க ஓவர் திங்க் பண்ணுவாங்கங்கறது அவுங்களுக்கு தெரியு அதையு நீங்ளே தா பதிவு பண்றீங்க அவுங்க ஓவர் திங்க் பண்ணுவாங்க அவுங்க ஓவர்ரா யோசிப்பாங்க அப்டின் சொல்லிட்டு அப்ப ஓவர் திங்க் பண்றவங்க ஓவரா யோசி
ஏங்க இப்ப இப்ப டூர்னா டிரிப் போற னா வந்து ஒரு நிம்ஷோ இருங்க டிரிப் போறதுனா போய் ஸ்டே பண்ணி அவுங்க
இல்ல ஓ என்னவா இருக்கட்டுங்க ஃபுல் டே ஆக்குபைட்டு ஃபுல் டே
ஃபுல் டே போய்ட்டு வரதுக் பேர் டிரிப்பு கெடயாதுங்க
ஆ
ம் அது கால்ல பத் பத் து மணிக்கு போய்ட்டு சாயந்தரோ நாலு மணிக்கு வரப்பேர் ட்ரிப்பு கெடயாதுங்க
அப்பறோ இதுக்கு பேரு என்னது இது என்னன்னு சொல்வாங்க எப்டி பதிவு பண்ணுவாங்கனு கேக்கற
ட்ராவலிங் தாங்க சும்மா சும்மா ரவுண்டு போயிட்டு வர்லாம் நம்ப ஒரு டீ குடிச்சிட்டு வர மாரி போயிட்டு டீ குடிக்கிறதாங்க போயிட்டு வந்தாங்க